ஹ அதுதா ஸ்கூல் எக்ஸ்பிரியன்ஸ் சேர் நீங்க சார்ருன்ன ஒன்னே எனக்கு பழய இது போயிருச்சு அதா வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா அந்த உங்களுக்கு நறைய இருக்குமே அது கனெக்டிவிட்டியா
இப்போ கண்டிப்பா ஆமா
எங்க சித்தப்பா வந்து சார் தா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ஸா மேக்ஸ் சார் நாங்க சித்தப்பா பிரின்சிபல் ஆயி பாப்போ இல்ல அவ பிரைவேட்டு தா அவர் வந்து பிரின்சிபல் ஆயி இப்பந்த கோர்டினேட்டர் கரஸ்பாண்டண்ட்டா இருக்காரு
ம் ஹு
அவரு டென்ஷன் பார்ட்டி வேற அவரு
ம்
அவர் கரெக்டா இல்லன்னா வெழுத்துருவாரு அவரு
அட
ஆ நெறைய கம்ப்ளைண்ட் அவர் மேல வ அதா நெறைய கம்ளைண்ட் அவர் மேல வரு அவரு கொஞ்ச கரெக்டா இல்லன்னா அவருக்கு புடிக்காது
ஆ ஆ
கரெக்ட்டா இருக்கணுன் எதிர்பாப்பாரு
ஓகே
ஆனா பேரன்ஸ் வந்து சண்டைக்கு வந்துருவாங்க எப்டி ஏ பையனா அடிக்கலா முட்டி போட வைக்கலா வெளியே நிப் பாட்லா அவர் சித்தப்பாக்கு வயசு அறுவத்தஞ்சு வயசு ஆச்சு
செரி செரி
அந்த அறு பிரைவேட்ல முடிஞ்சிடுங்க அம்பத்தெட்டு அறுவது வயசுலயே முடிஞ்சிருமே ங்கது ஆ முடிஞ்சிரு அவர் டுவெண்டி போயிட்டு டேர்ட்டி‌ இயர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்‌ ரிசல்ட் மேக்ஸ் சார்
ஓ சூப்பர் ஆ
அதனால ச அவர் வேணு அவர் பைனன்ஸ் வேணுன்னு சொல்லி ஸ்கூல்ல வச்சிருக்காங்க
ம் ம் ம்
அவரும் அவரு நெறைய சொல்லுவாரு அவரு சொல்றது ஒன்லி ஸ்கூல் பசங்க மட்டு இல்ல டீச்சர்ஸ் பாலிட்டிக்ஸ் நெறைய டெய்லி வந்து அவர் ஒன்ற அவர் பொழம்புவாரு பேசிக்கிட்டே இருப்பாரு அங்க பண்ணங்க இங்க இது அங்க
ம்
அதே அதான் சார் நம்ம ஆஃபீஸ்ல தா பொழம்புவான்னா எல்லா எடத்துலயு இருக்கு இருக்குது எல்லா எடத்துலையு எல்லா எடத்துலையு
அவுரு ம் அவுரு உங்க சித் தப்பா வந்து அவருடைய வளர்ப்பிலே அவர் வாழ்ந்து வந்து சூழ்நில கூட அப்பிடி இருந்திருக்கலா இல்லையா அவர் ஸ்டிட்டா இருக்கிறாரும் போது ஆ
காயாமொழி ஊர் உங் தெரியுமா அந்தந்த ஊர் சைடுல தாயாமொழி ஊரு அவரோட சொந்த ஊரு அவர் சென்னனயில வந்து தா படிச் சாதா அவுங்க அக்கா வீடு இருந்தது சென்னையில
ஆ
அவர் படிக்கும்போது அவுங்க மச்சா வந்து ஃபேன்லா அனச்சிட்டு போய்ருவாரா அப்டிதா அவர் வளந்தாரு ரொம்ப இன்னொரு வீட்டு போய் இருந்து ஏன்னா ஊர்ல இருந்து வந்ததுல சென்னை ஒரு வீட் ல இருந்து படிச்சு அந்த மாரி வளர்ந்த மனுசு ஓ மேக்ஸ் நல்லா பண்ணுவாரு நா கூட காலேஜ் செகண்ட் இயர்ல படிக்கும்போது மேக்ஸ் ஒரு அரியர் இருந் குச்சி ஆ பெருசா அரியர் தா நெக்ஸ்ட்டு எழுதிக்கலா அப்டின் இருப்ப ஆனா த்ரீ இயர்ஸ்க்குள்ள முடிச்சாதா நெக்ஸ்ட்டு போ முடியு வெளிய அப்பல்லா அப்ப கரெட் டா படிக்கும்போது எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த இது கரெக்டா வரு ஒரு ஜட்ஜ் பண்ணிறது
ம் ம்
கரக்டா அவர்ட்ட படிச்சிதா கிளியர் பண்ண சேவன்டி ஃபைவ் யா எயிட்டி வஞ்சான்னு கேட்டார் கரக்டா ஜட் பண்ணுவாரு இப்டி படிச்சா நெக்ஸ்டு செட்ல எப்டி கேப்பாங்க அதுலா கரக்டா பண்ணுவாப்புள்ளா இதுவு அவுரு நடத்துறாரு என்னனா இந்த ஆனுவல் எக்ஸாம் முன்னாடில்லா இது நடத்துவாங்க தெரியுமா மாடல் மாரி ஒரு வெளிய இருந் து ஆ அந்த அந்த இதுல்லா நடத்துறாரு அவரு ஃபோரம்மா சயின்ஸ் ஃபோரம் ஃபோரம்மா அந்த இத நடத்து ஆ ஆ அத நடத் நடத்துராரு நெறைய ஸ்கூல்ஸ் க நெறைய ஸ்கூல்ஸ் எழுதுறாங்க ஒரு இதுல அந்த மாரி தா அவுரு பண்ணிட் இருக்காரு
ஆ அப்ப வந்து இவரே வந்து ஆ இருக்கு இருக்கு இப்ப இவரே வந்து கொஷின்ஸ் வந்து நெறைய
செட் பண்ணுவாரு எல்லா எல்லா செட் ரெடி பண்ணி கொடுத்து ஆன்சர் ஷீட்டு அந்த கொஸ்டின்ஸ் எக்ஸாம் டைம் டேபிள் லா ரெடி பண்ணி கொடுத்துருவாரு ஸ்கூல்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த எக்ஸாம்லா அவுங் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு ரிட்டன் வந்து இவங்களோட இதுக்கு சென் பண்ணிவுடன்னு ட்டு இவங்க அத கரக்ட் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க
ஓக்கே ஓக்கே
அது நடத்திட்டு இருக்காரு இவுரு
பரவால்ல அப்ப எவ்ளோ டேலன்டா இருப்பாரு பாத்தீங்களா இவரு யூட்டுலைஸ் பண்றவங்க சரியான ஒரு வழியில போயிட்டு இருப்பாங்க
ஆமா ஆனா பட் எட்டு மார்க் பத்து மார்க் ஃபைலாயி படிப்பே ஏறமா அந்த மார்லா மேக்ஸ் பசங்க ஒன்னு ரெண்டு பேரலா இங்க வந்திருக்காங்க மத்த ஸ்கூலு வெளிய எல்லா கூட ரிஜாட் பண்ணி உட்டுறிங்க இந்த பசங்க அப்டில்லா வந்து பசங்க கூட சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி எடுத்து கிளியர் பண்ணி வெளிய போயிருக்காங்க இவருகிட்ட படிச்சி
ஓக்கே ஓக்கே
அப்டி நல்லா பண்ணி கொண்டு வந்துருவாரு
ம்
டியூஷன் நெறைய வருவாங்க பசங்க
ஆம்மா ஆம்மா அப்டி இருந்துதா இன்னோ அவுரோடைய ஸ்கில் இன்னு டெவலப் ஆகுயில்லைங்களா
ஃபிஷ் பாத்தீங்கன்னா பெருசா வெளிய வாங்க சென்னையில்லா பாத்தீங்கன்னா பயங்கரமா வாங்குவாங்க ஃபிஷ்
ஆ
இவர்ரு அந்தளவு வாங்குறது இல்ல மாட்ரேட் ஃபிஷ் தா இவரு
ஆ
வருவாரு ஆனா நெறைய பசங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லா வந்து படிப்பாங்க அப்டியிருந்தாலு பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு நாள் வீட்டுல தங்கி இருந்து எக்ஸாம் முன்னாடி அப்டி சொல்லி கொடுத்து கிளியர் பண்ணவாங்கலா இருக்கிறாங்க
ம்
அப்டில்லா பண்ணுவாரு
நல்ல டைப்பு தா
நாங்க படிக்கும் போது கூட எங்க மேக்சு டீச்சரு அப்டி தா நாங்க எல்லா கொஞ்ச வீக்கா இருக்குற ஸ்டுடென்ட்ஸ்ல்லா வீட்டுக்கே வர வச்சிருவாரு நைட்டு ஒ ஒன்பது நைன் தேட்ர்டி அ பத்து மணி வரைக்கு படிக்கிறது எல்லா சொல்லி கொடுத்துட்டு அங்கயே தூங்கிடுவோ
ஓகே ஓகே
ஆ அங்கே தூங்கிட்டு ஒரு வார வரைக்கு வீட்லியேதான ஸ்டே பண்ணுவோ அ அந்த மாரி நீங்க சொன்னது சடனா அது எனக்கு ஞாபக வந்துச்சு இப்போ
அத சில பேர்தா டெடிகேட்டடா அந்த மாரி இருப்பாங்க இப்போவுல்லாவங்லா வந்தியா போடா இல்ல இப்போ காலகட்டத்துல பண்ணவு முடியாது ஏன்னா அவுங்க வீட்ல ஆயரோ பிரச்சன இருக்கு
ஆமா
கொண்டா ஆய்ரத்த கொண்டா பண்ண முடியாது இப்போல காலகட்டத் அதுல்லா அந்த டைம்ல பண்ணாங்
ம் ஆனா இப்பல்லா எதுமே இவரு ஸ்பெஷல் க்ளாஸ் வைக்கணுனா கூட பேரண்ட்ஸ் சப்போர்ட்ல்லா இருக்றதே இல்ல பாவு டீச்சர்ஸ் எங்ளுக்குலா எதுக்கு இவ்ளோ நேரோ வ க்கிறீங்க பொண்ணு தனியா இருக்கா பசங்க ஒன்னா இருக்காங்க அப்டின்னு ஒரு ஒரு சிலர் வந்து அவுங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கு ஒரு சிலர் வந்துட்டு அத எதிர்பு எதிர்ப்புதா அதிகமா தெரிவிக்கிறாங்க
கரெட்டு
ம்
இ இன்னொன்னு காரணோ இப்ப பிரைவேட்லல்லா பார்த்திங்கன்னா அப்பல்லா வந்து பேரன்ட்ஸ் ஸ்கூல்ல கொஸ்டின் பன்னுவாங்க என்ன படிக்க மாட்ற என்ன நட ரீங்க பண்ண மாட்டீங்ளா இப்ப வந்து பிரைவேட்ல நம்ல டீச்சர்ஸ்ஸ வந்து பேரன்ட்ஸ கொஸ்டின் பண்றாங்க என்ன சொல்லிகுடுங்க வீட்ல பண்ண பண்ணமாட்ரீங்லானு போச்சு இப்ப அவுங்க கோஸ்ட்டீன் பண்றாங்க என்ன பண்ற ஏனா இப்ப நம்ம ஸ்கூல கொஸ்டின் பண்ணாத அளவு தான அவுங்க வச்ருக்காங்க நம்மள
ஆமா
பீஸ்ஸூ எல்லா அனியாயங்க ஊரு சைடாச்சு எல் கே ஜி யு கேஜஜி இருபத்தையாயிரோ ஃபீஸ்ஸூ சென்னைல்லா ம மீடியம் ஸ்கூலே வந்து அம்பது ருவா தட்றாங்க மினிமம் அம்பது ருவால இருந்து ஒரு ருவா கொண்டு போறாங்க சென்னைல எல் கே ஜி யூ கே ஜி அதே ஏவி சிட்டி தா
எர்யா இங்க நம்ம ஏர்யா சைடுக்கு அதேதா ஸ்டாரிங்கே தேர்டி செவன் தா அது சின்ன ஸ்கூல் லா இருந்தாலுமே ஸ்டார்டிங் அந்த பீஸ்சே வந்துட்டு தேர்ட்டி செவன்தா
சொல்லி தரபோறது ஏ பி சி டி தா
அ
அதுக்கு டிசைன் டிசைனா பண்றானுங்க
ம்
நம்மளு வந்து ரெ கேள்வி கேட்க முடியாது ரெண்டு எடோ இருக்கு ஒன்னு ஸ்கூல்லு இன்னொன்னு ஹாஸ்பிட்டல் அவுங்க சொல்றதா நம்ம பதில் பேச முடியு மத்த எடத்துல பேற பேச்லா வேணா இங்க போய்யாச்சுனா ஒண்ணு இல்லையே வே அவுங்கள பொறுத்த வேனா வா இல்லன்னா போ அப்டிதானே இருக்கு
கண்டிப்பாங்க கண்டிப்பா இப்போ ஆமா பேரண்ட்ஸ் எல்லாமே சரி எதுக்காக வந்து பிரைவேட் நெறைய போட்றாங்க சரி பைய கொஞ்சோ டிசிப்ளினா இருப்பான்னே எந்த கெட்ட வார்த்தையு எந்த ஒரு கெட்ட பழக்கமு கத்துக்க மாட்டா அப்படின்ட்டுதா பாக்குறாங்க
கரைட்டு
அதுக்காக இவுங்க வந்து அத வந்து அவுங்கள்க்கு ஒரு பிளஸ் பாயிண்ட்டா எடுத்துக்குறாங்க மெரட்றது வந்து பாத்திங்ன்னாவே டீசி வாங்கிட்டு பொய்டுங்க உங்க பைய சரியா இல்ல ஆமா அந்த நேரத்துல பேரண்ட் போய் அவுங்க போய் கெஞ்சதா முடியு
கெஞ்தா முடியு
ஆ பணத்த குடுத்து அவங்க போய் கெஞ்சற மாரிதா இருக்கு இப்ப சூழ்நில
அதே மாரி இங்க அமெரிக்கன் ஸ்கூல்ன் சொல்லிட்டு தரமணில இருக்கு
ஓகே
அமெரிக்கன் ஸ்கூல்லா இங்க கோட நடத்துறானுக வரு ஷ ஃபீஸ் இருவது லட்ச ருவாங்க
யப்பா ஒருவேள சிலபஸ் ஒருவேள அங்க மாறிட்ருக்குங்ளா
இது பணக்காரங்க சினி அது பணக்காரங்க அரசியல்வாதி அவங்க பசங்க மட்டுந்தா அங்க படிக்க முடியு ஏன்னா இருவது லட்சருவா யாரு கட்ட முடியு வருஷ த்துக்கு
ஆமா
அந்த மாரி பசங்க எல்லா ஸ்விம்மிங்கு ஹார்ஸ் ரைடிங் அது இது எல்லாமே இருக்கு இன்னொரு டிஃபரென்ஸ் இருக் கு கவர்மெண்ட் ஸ்கூல் போனா பசங்க எப்படி கெட்டு போய்டுவாங்க கெட்ட பழக்க வரு அப்படியு ஒரு தாட் இருக்குல்ல
ஆமா
அது மாரி ரொம்ப ஹை என்டு ஸ்கூல் போனா அவனுங்க வேற லெவல்ல இருக்கானுக வேற மாரி கெட்ட பழக்க எல்லா பயங்கரமா இருக்கு ஹை ஹை எண்டு ஸ்கூல்ல சொல்ற
ஓ ஆமா ஆமா
ஆ நம்ம பொறுத்தவரைக்கு ஒரு அளவு படி ப்பு அந்த ஸ்கூல பெரிய பெருசா இல்ல மீடியமா இருந்தாலு பைய ஓரளவு ஒழுங்கா போயிட் டு வர மாரி ஸ்கூல் இருந்தா போது அப்டிதா நம்ம சிந்திக்கிறோ
ம்
அது நம்மல்லா வளரும்போது சூது வாது தெரியு இப்ப உள்ள பசங்கல்லா தெரியமாட்டுக்கு
தெரியமாட்டங்து ஆமா
அதுவு பல விஷயங்கள யோசிக்க வேண்டியதிருக்கு நம்மல்லா வளக்கும் போது அம்மா அப்ப எதுவு யோசிக்கல போடா வாடா போவோ சாப்டுவோ தூங்குவோ படிப்போ இப்ப வந்து பு நம்ம புள்ளைங்க வந்து அவ்வளோ யோசிக்க வேண்டியதா இருக்கு
ஆமா ஆமாங்க
ஆ எத்தன பசங்க
ஒரே ஒரு பொண்ணு இப்பதா டூ இயர்ஸு ஆ ஆ
என்ன வருங் காலத்துல பசங்கள வளத்தரதுதா பெரிய விஷய வளத்து எடுத்து
நம்ம எ நீங்க சொன்ன மாரிதா நம்ம எவ்ளோதா பொத்தி பொத்தி வளத்தாலுமே பசங்க நம்ம கைக்குள்ள வச்சுட்டா அதே ஒரு
ஆமா ரொம்ப வெக்க முடியாது நம்ம கண்காணிக்கலா ஓரளவு முடிஞ்சளவு கண்காணிக்கலா விடலா ஆனா ஒரு கண்காணிப்புனு ஒண்ணு இருக்கணு ஏன்னா இப்ப வந்து எல்லாரு நம்பிக்க இருக் கு எம் பைய மேல நம்பிருக்கு எம் பொண்ணு மேல நம்பிருக்குன்னா எல்லாரு அவ பைய மேல நம்பிக்கை பொண்ணு மேவ நம்பிருக்குன்னா தப் பு பண்றதுதா யாரு அந்த சூழல் வரப் போது இன்னு நல்லவ கெட்டவ அப்பினா சூழல் கெடச்சவ கெடைக்காதவ அது ரெண்டுதா டிஃப்ரென்ஸ் அ அது கெடச்சு கரெக்டா இருக்கிறவ ஒரு சதவீதத்து கீழ தாங்க மத்தபடி தொண்ணூத்தொம்போது சதவீதம் பேரு நீங்களாதா அந் சூழல் வந்தா மாறிருவாங்க வராத வரைக்குந்தா நல்லவ அதா முடிஞ்சளவு அந்த சூழல் வராம இருக்கது நம்மளுக்கு நல்லது ஏன்னா இப்ப கால அப்டி தானே தப் தவறி போறதுக்கு ஒரு செகண்ட் தாங்க ஆவு முடிஞ்சு போச்சு
ம்
இப்ப காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் கூட நம்மடது சிகரெட் தம்மு தண்ணி எல்லா அடிப்பானுங்க நம்மளுக் கு வந்து அந்த மாரி பழக்கங்களுக் கெடையாது நமக் நண்பர் வட்டாரமு அந்த மாரி வைக்கல
ஆமா
புடு வெளிய போய் சாப்டு இது பண்ணு ரவுண்ட் அடிப்போந்தவிர இந்த இது பழக்கங்களுக்கு நம்ம போனதில்ல ய அது எப்டி யோசிக்குதுன்னா அதுல போறதுக்காவது நம்ம சாப்ட்டு போவோ நல்லா அப்புடிதா நாங்க ஸ்கூல் காலேஜ் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அப்டிதா
ஆ ஆ
ஆனா எங்க சர்க்கிள் பசங்க எல்லாமே இப்ப ஒர்த்தா நல்லா செட்டில் ஆய் தா இருக்காங்க அப்ராட்ல தா யு எஸ்ல இருக்கானுங்க செப்பல் ஹோல்சேல் பண்றா எல்லா வந்து ஒரு ஃபீல்ட்ல இருக்கறானுங்க பசங்க இப்ப வரைக்குமே அந்த காலேஜ் ஃப்ரண்ட்ஸ்லா அவ்வளோ டச்சு இல்ல ஒன்னு ரெண்டு பேர் தா ஆனா ஸ்கூல் ஃப்ரண்ட்ஸ் நாலு வயசுல படிச் பசங்க இன்னு நம்ம டச்ல இருக்கானுங்க ஒரு அஞ்சு பேர் க்ளோஸ் குரூப் ஆமாபா நாலு வயசு எல் கே ஜிலருந்து இப்போ வரைக்குமே அது அஞ்சு பேர் நல்லா டச்
பரவால பரவால ப்ரோ
ஏனா இப்போ ஆபீஸ்ல பழகுறவன்ல்லா தேவைக்கேற்ப பழகுவா அப்புறோ போயிருவானுங்கல்ல ஸ்கூல் ஃப்ரண்ட்ஸ்லா எது எதிர் பார்ப்பு இல்லாம பழ பழகிருப்பானுங்க அவனுங்கதா இன்ன வரைக்கு அதே மார் தன் தா பழகுவா நம்ம கிட்ட மழ வருது நா மழ வருது ப்ரோ நா துணி மேல போட்ருக்கே நா அடிக்கிறே உங்களுக் ஓகேங்களா ஓகே ஓகே ஓகே ஓ ஓ ஓ ஓ